ஹலோ சார் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
உம் நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா
உம் சாப்டே சிஸ்
என்ன ஸ்ஃபெஷல் உங்க வீட்டு்ல
எங்கள் வீட்டு லயா சிஸ்டர் அஹ் யராகுழம் சிஸ் சிஸ்டர்
உம் உம் யரா கொழம்பா அப்றம்
அப்புறம் ஒன்னில எறா மட்டும்தான்
உம் வேலைக்கு எங்கன்னா போறீங்களா
ஆஹான் இல்லை சிஸ்டர் வீட்டில தான் சார் சிஸ்டர்ருக்கு இருக்கேன்
அப்புறம் உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்
எங்க ஊர்லயா சிஸ் சிஸ்டர் எங்க ஊர்ல கோயில் பேமஸ் சிஸ்டர்
கோயிலா ஓஓஓ போவிங்களா
ஆஹான் நான் போவ மாட்டேன் சிஸ்டர் எப்பனா போவேம் சிஸ்டர்
ஓகே ஓகே உங்களுக்கு வேற எங்க மால் எங்கன்னா போவீங்களா மால் பீச்சி
சேஏ எப்பனாதான் சிஸ்டர் சண்டே டைம்ல ம மந்த்லி ஒன் டைம் டூ டடைம் போவம் சிஸ்
உம் உம்அப்பதான் போவிங்க
ஆமாம் சிஸ்டர்
ஆஆஹ் வீட்டுல இருக்கவுங்க எப்படி இருக்கு இருக்காங்க
வீட்டு்ல எல்லாம் நல்லா இருக்காங்க ச ச
ஆஹ் எல்லாறோ எப்படி வா போறாங்ளா
ஆஹ் அம்மா போறாங்க அப்பாவும் போறாங்க
உங்ளுக்கு மேரேஜ் ஆயி ச்சா
ஆஹ் மேரேஜ் ஆய்ச்சிஸ்டர்
உம் ஒய்ஃப் என்ன பண்றாங்க
வீட்லதா இருக்காங்க சிஸ்டர் எபுன்னா இப்ப இப்ப ஆஹா பாப்பா இல்ல சிஸ்டர்
உம் சொல்லு
பாப்பா இல்ல இ இப்போ அ வீட்லதா இருக்கே இதுக்கவ வேலக்கு ட்ரை பண்ணிருக்கே இன்னோ இதுவாவல சிஸ்டர் தான்
உம் உம் ஓ போவிங்களா படத்துக்குலா போவீங் நா
ஆஹ் படத்துக்கெல்லா போவே சிஸ்டர்
உம் மால்க்லா
மாலுகோ போவா சிஸ்டர்
ஆஹ் அப்றோ வேற என்ன சாப்டுவீங்க உ
சாப்பாடு சிஸ்டர் ஃபுட்டு ஃபுட்டு வந்து வீட் வீட்டுல தா எங்கயோ வெளிலலா சாப்டமாட்டே வீட்டுல தா
ஓ ஊர்ல திருவிழாலா நடக்குமா
சிஸ்டர் ஊர்ல அந்த குளத்துல அஹ்
உம் கூவூத்தத்து
ஆஹ் திருவிழா அதுவு கூ தரு தெரியவ நாக்கஸ் ஆடி மாசத்துல இது நடக்கும்
ம் ம் ம்ம் நீங்க
ஆ உதுவாக சிஸ்டர்
நீங்க உங்க வீட்டுல
ஆ உதுவாங்க உதவாங்க
ஊத்துவாங்களா
ஆ கூ தான் சிஸ்சர்
ம் ம் அப்பறம்
அப்பறம் நான சிசர் இப்போ இப்ப நீங்க இப்ப நீங்க இருக்கிற இடத்துலா இப்ப செடி அது மாதாரிய வில்லேஜ்ல செடி எல்லாம் வளர்ப்பீங்களா சிச
ம் நாங்க வளப்போம் நிற உம் நாங்க எங்க வீட்டுல இருக்கும் போது வாழச்சு வாழைக்கன்னு கொயா செடி மல்லிப்பூ செடி எல்லாமே இருந்துச்சு எங்க வீட்டுல
ம் இப்ப வாழைலேயே நீங்க பிசஸ் பிசினஸ் எதுனா போண்ணலா வாழை
ஆ இல்ல இல்ல நா அவ்வளவு பெரிய இடம் எல்லாம் இல்ல சின்னதாதான் இருக்கோம் எப்டிக்ஷ சொல்றது வாழைக்கண்ணு மாதள செடி எங்க வீட எங்க வீட்டுல இருந்துச்சு இப்போ நாங்க மாமியார் வீட்டுல இருக்கதுனால நாங்க எதுவுமே வைக்கதல
ம் செரி செரி எங்க வீட்டுல ஏதோ லேண்ட்ல இல்ல வீட்டு மேல நாங்க வந்து இதுெல்லாம் போட்டிருக்கங்க சிஸ்டர் அந்த பூ பூச்செடி மல்லி பு செடி அப் அப்பறம் பாத்தனா முன்னிறைய பூச்செடி எல்லாம் வச்சிருக்கேன் சிஸ்டர்
ஆ ஆ நரிப்பூ எங்க வீட்டுல கூட நரிப்பூ செடிலாம் வச்
அதுதான் வீட்டு மேலேய வீட்டு மேலே ஒரு சின்ன ஒரு கார்டன் மாரி ஒண்ண ஆரம்பிச்சிஸ் ன்னாங்க எப்போ அது ஒன்னும் நல்லா பக்கா ஒன்னும் மெயின்டென்
வீட்டு மேல வச்ச எப்படி வளருது
எல்லாம் ஹைபிரட் தான் சிஸ்டர் இப்தான் அதுக்கு காலம் மாறினே இருக்குல்ல புனோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பாத்தன்னா புல்லாவே நல்லா வீட்டு மேலேயே எல்லாம் விஸ் பண்ற மாதாரி ஆயிடும்
ஆமா ஆமா அதுன ஆனா எங்க எடத்துலல்லா அப்டிலா இல்ல ஆனா அதிகமா இப்ப எப்டி சொல்றது எங்க தாத்தாதா அது வச்சிருந்தாரு இப்ப அவர் இல்லாதனால அங்க பராமரிக்க முடியல அந்த தோட்டத் இதுவ
ஆஹ் ஒகே னா
பாவா இருக்காங்க அவங்களும் இனிமே வேலைக்கு போறாங்க வா
ஆஹ்
அதனால இப்ப நாங்க எப்படி சொல்றது அப்படி இப்ப எல்லாமே கடையிலதா வாங்குறோ
ஆஹ் இப்ப நீங்களே பாத்தீன்னா ஒரு மா மாடி வீட்டு ல இருந்தா நீங்க இது வச்சலாம் மேல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
இல்ல நாங்க மேல எல்லாம் ட்ரை பண்ணல வீட்டு இடம் இருக்கு அங்க வச்சிருந்தோம் இப்போ மாமியார் வீட்ல வந்து அவங்க அவங்களு வீட்டு மேலதா வச்சிருக்காங்க
ம் இல்ல இல்ல நீங்க வீட்டு மேல ட்ரை பண்ணி பாருங்க மல்லிப்பூ செடி வைங்க மாதுளை செடி செடி செடி வந்து பாத்தீங்கன்னா வேர் கீழ இறங்காத செடிங்க நீங்க வைக்கலாம் நீங்க நெல் கூட நீங்க நடலாம் நல்லா பெரிய மாடியா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க
அது அப்படி கழநில அது கழநிலதானே இது பண்ணுவாங்க
அப்பா மாரி போட்டுட்டு கொஞ்சம் மண்லா இது பண்ட்டு ஆஹ் தண்ணி உட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க நட்டு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வரும் நெல் செடி கொஞ்சமா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நெல் நட் நெட்டிகனாலே அப்பறம் அப்பறமே இரண்டு நெல்லு மூனு நெல்லு அப்படியே போகப்போ உங்களுக்கு உபரி அதிகமாயிட்டே வரும்
உஹம் உம்
ஒரு வீட்ல இருக்கறது நீங்க இது மாரி பண்றது நல்லது ஆனா
இப்ப நீங்க எங்கனா பர்ச்சஸ் பண்ண போவீங்களா
ஆமா மேடம் ந்த ஆ போயிட்டு வன்ட்டே மேடம் நா பர்ச்சேஸ் பண்ட்டு வன்
உம் உம் துணிய எல்லாம் எடுப்பீங்களா
இல வய எது
அதிகமா எங்க எடுப்பீங்க சுடியோலாமா
அதான விடியல் எடுப்பேன் மால் எடுப்பேன் இப்பதான் ட்ரெஸ் ஒரு பேண்ட் எடுக்கனாலே ஆ ரெண்டாயர் ரூாதுதிர வரம்ப நல்லா காஸ்லி அடுப்பம் மேடம்
உம் உம்
அது மாரி ஷர்ட்லாம் நல்லா காஸ்ட்லியா எடுப்பேன் ஆனா இப்ப ஆனா ரெகுலரா எடுக்க மாட்டே ஒரு சிக் சிக்ஸ் மன்த்க்கு ஒன் டைம் தா மிச்சதெல்லாம் வந்து இந்த சூப்பர் மார்கெட் நேர்ல போய் பர்சஸ் பண்றது அதல்லாம் வந்து ரெகுலரா ஆஹ வீட்டு வீட்டுக்கு தேவையானது எல்லா அம்மா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஒய்ஃப் வாங்கின்டு சொல்லுவாங்க அது வாங்கி நதுர
ஒங்கு பாப்பா இருக்கா
பாப்பவா இல்ல இல்ல மேடம் பாப்ப
உம் அப்ப இப்பதான் நியூ மேரேஜா
ஆமா மேடம் நியூ மேரேஜ் மேடம்
உம் அப்புறம் உங்க உங்க குடும்பத்துல எத்தன பேரு
அண்ண இருக்காரு அப்புறம் நானு அப்புறம் அம்மா அப்பா ஒய்ஃப் அண்ணனுக்கு மேரேஜ் ஆக போது மேடம்
சரி சரி இப்ப நீங்க எல்லாமே எப்படி சொல்றது தூரமா தான் போணுமா இல்ல உங்க கிட்டயே கிடைக்குமா பர்ச்சஸ்
இல்ல மேடம் நா இங்க இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்னா போவே
உம் உம் ஏழு கிலோமீட்டரா
ஆமா சவன் கிலோமீட்டர் அப்பதா அங்கதா சிட்டி இருக்கு நாங்க இருக்கது வில்லேஜ் சைடு இருக்கோம்
ஓ ஓ வில்லேஜா நீங்க
ஆமா மேடம் வில்லேஜ் தா
உம் எப்படி உங்க ஊர்ல இப்ப எப்படி கிளைமட் சேஞ்சு ஆயிருக்கா
ஆமா மேடம் கிளைமட்டு அதா கிளைமட்டு வந்து இப்ப நைட்ல தெரியல மிச்ச டைம்ல பார்த்தனா ஒரு மதிய டைம்ல பார்த்தனா ஒரு நாற்பது டிகிரி அது மாரி இருக்கு
உங்களுக்கு எப்படி பீச்சு பிடிக்குமா இல்ல குளம் அந்த மாதிரி எல்லாம் இருந்த புடியும்
பீச்சு நல்லா இருக்கு மேடம் பார்க்கறத்துக்கு ஏரி இருக்கு எங்க ஊர்
உம் இயற்கையா குழி இருக்குன்னா குளம் அப்படிலாம் தானே இருக்கும்
ஆமா மேடம்
உம்உம் இப்ப அதிகமா உங்க ஊர்ள திருவிழாம் நட நடத்துவாங்க
ஆஹ் திருபியா நடத்துவாங்க இயர்லி ஒன் டைம் நடக்கும்ாது கூவுத்துரு திரியாத தெப்ப தெரியா தனியா நடக்கு இது மார்ச் ச்சில் நடக்கு அது வந்து ஆகஸ்ட்டில் நடக்கு அதே மாரி ஏரிக்கு போன்னா ஏரி ல மீன்லா புடிப்பாங்க அதுக்கப்புறோ நறிய மழ வ ருந்துச்சுனா இத இப்ப இயர்லி ஒன் டைம் ம ம மய வரு அந்த டைம்ல ரெயின் வரும் போது பாத்தனா ஏரில வந்து மீன்லா எறங்கு அது நல்லா பாப்பாங்க நல்லாருக்கு பாக்கற்
அந்த மீன்ல்லா நல்லா இருக்குமா
ஆ நல்லா இருக்கு மேடம் எல்லா கண்டைங்க ஃபுல்லா வளப்பு கண்டி ஆமா ஃப்ரஷு ஃபுல்லா வா ஆஹா நம்மள் அதுல அது போ பொது அ ஊருக்குன்னு அது நம்ப வந்து அவுங்க விப்பாங்க நம்ம வாங்கிப்போ போய் அவுள்தா புடிக்கறத்துக்குன்னு ஆள் இருப்பாங்க அது ஏல உடுவாங்க டெண்டர் உடுவ ஆ அது டெண்டர் வுட்டு ஊருக்கு கோயிலுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க ரெண் லட்சம் மூணு லட்ச ஏலவுட்டு கோ சொல்ல போணா
அப்புறம் உங்க ஊர்ல வேற என்ன என்ன்ன பேஃமசு
எங்க ஊர்ல வில்லேஜ்ல ஃபுல்லா பாத்தன்னா விவசாயம் தா ஃபேமஸ் விவசாயம் ஆஹ் டெம்பிள் பாத்தன்னா நல்லா இயற்கையா இருக் சில்லுனு இப்போ பாத்தன்னா சிட்டி சைடுல்லாம் அப்படி தி சவுண்டா இருக்கிறா மாரி இருக்கு வண்டிங்க கனரக வாகனங்கள் போய் நே இருக்கு
ஆம்மா ஆம்மா
இங்க வந்து பாத்தன்னா அதே மாரி இருக்க ஃப்ரீயா இருக்கும் இங்க வந்து ச்சில்லுனு ஏங்க பீச் வந்து பாத்தன்னா வீட்டுக்கு பேக் சைட்ல இருந்து பாத்தன்னா ஒரு ஒரு எப்டி பாத்தன்னா ஒரு அஞ்சு ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வரும் சில்லுன்னு காத்து வற மாரி இருக்கு எங்களுக்கு வீட்டு மேலே நான் அடுத் அது வந்து ட்ரம் வச்சு அறுத்துட்டு தென்னமரம் வைக்கலாம்னுக்கிற ஒரு நாலு தென்னமரம்
ஓ ஓ
ஏன்னா நெறைய வீடியோ வீடியோ எல்லாம் பாக்குறேன் நெறைய பேர் சின்ன சின்ன தென்னை மரம் சின்னதுலயே ஹபிரிட்டு ஃபுல்லாவே இழநீர் வருது அது வக்கலாம்னு இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க மேடம் இது கொஞ்சம் நல்லா இருக்கண்ணா
வீட்டு மேலயா
மேல வைக்கல டிராகன் ஃரூட் வைக்கலாம்
ம் ம் அதான் வச்சாசே என்ன பாக்குடா தண்ணி வுடணும் எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல அவ்ளோ
தண்ணி இது எல்லாமே பத்தனா அதிகமா எடுக் இருக்காது இப்ப வெயில் டைம்ல தான் உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக மிச்ச டைம்ல மழ டைம்ல அது இதுவாயிடும் மிச்ச டைம்ல சொட்டு நீர் மாரிதான் இது ஏன்னா பூமிலும் இய்க்காது அந்தச் செடிக்கு மட்டும் தான் நம்ம தண்ணி கொடுக் போற வேறு எது கெடையாது இப்ப அதே பாத்தேன்னா நிலத்துல அது பாத்தனா தண்ணி நெறைய இசுக்கும்
ம் ம் ம் சார் தேங்க்யூ சாயூ இள்ளாரே என் கூட பேஸ்
ஆ ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் நன்றி நன்றி மேடம் வெல்கம்